அ சொல்லுங்கப்பா சொல்லுங்க
ஏன்னா எங்க மாம் எங்க மாமியா வந்து நா வரம்போது ரொம்போ கொஞ்சோ ஒடம் முடியாமதா இருந்தாங்க
ம் ம்
அதனால கரெக்டா எனக்கு வளகாப் போ முடி எட்டு மாசோ வரைக்கு இருந்தாங்க ஏழுல வளையல் போட்டாங்க எட் எட்டுல வரைக்கு இருந்தாங்க அப்புறோ எறந்துட்டாங்க ஆனா இந்த எட்டு மாசத்துல அவுங்க கூட நேரா நின்னு நா பாத்து பேசுனது ஒரு அஞ்சாறு தடவதே
ம்
பேசுனத டைலாக்லா நானு கவுண்ட் பண்ணி பாத்தா ஒரு எட்டு டைலாக்தா இருக்கு
ம்
பேசவே மாட்டாங்கப்பா
ம்
ஒடம் முடியாத நால ஹால்ல ஹால்தா டிவி இருக்கு இப்ப அப்டியே படுத்துக்கிட்டே வெச்சு க படுத் பத்துட்டேதா இருப் பாங்க ரிமோட்டு அவுங்க வெச்சுக்குவாங்க அவங்களுக்கு எல்லா திங்க்ஸும் பக்கத் பக்கத்துல வெச்சுட்டு போயிருனு அக் வெச்சுருவாங்க எடுத்து வெச்சுக்குவாங்க தண்ணி ஸ்நேக்ஸ் து எல்லாமே எடுத்து வெச் க்குவாங்க கைல படுத்துக்கிட் அப்டியே சாப்டுக்கிட்டே டிவி பாப்பாங்க அப்போ வந்து ஃபேமோஸ் தா பிக் பாஸ் வந்துச்சு
ம் ம் ம்
காலைல் நைட்டும் பிக் பாஸ் பாப்பாங்க
உம்
காலையில எழுந்திருச்சி அதே பிக் பாஸ் பாப்பாங்க
ஹம் உம்
ரிமோட்டும் நம்மகிட்ட தரமாட்டாங்க நான் சொன்ன ஐயையோ எக்ஸ் என்க வீட்ல என்னைய தவற எவன்கிட்டயும் ரிமோட் இருக்க
ரிமோட் இருக்க அப்படிதான் பா அலர இந்த அப்பயேல்லாம் பார்த்திங்கன்னா அ
ஐயோ ரிமோட்டுக்கு வந்து எப்படி ஆஹ்
எல்லா ரியாலிட்டி ஷோவும் பார்ப்போம் நானும் எங்க அண்ணி உக்காந்து அதே மாதிரியேல்லா அந்த டப் ம்ம் சிரிஸ் அந்த மாரி ஹிந்தி டப்பிங் சீரியல்ஸ் அது எல்லாம் பார அப்போ பாத்துக்கங்க கல்யாண ஆயி போனே ஒண்ணு கூட பாகல இருக்க முடியல பாத்துகங்க எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி புடிச்சா மாதிரிஐ போச்சு அதான் காலையில ஆ ஆறு மணிக்கு நான் உக்காந்து சாப் சப்பாத்தி போட ஆறு மணிக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு உட்கார்ந்தேனா ஒம்போது மணி ஆகும் பாத்துக்கங்க எனக்கு போட்டு முடிக்க ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுக்கிட்டே ஒரு பக்கம் குருமா வப்பேன் பாத் எல்லாரும் அது ஒன்னு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கூட சா டாதுங்க ஏழு எட்டு பத்துன்னு சாப்புடுவாங்க பாத்துக கடுப்பாகும் தயவு செய்து இனிமேல் சப்பாத்தியலாம் யாருக்கும்
அதுவும் ரிமோட் எல்லாம் எங்க அத்தை கொஞ்ச அசந்து தூங்குவாங்க மதியோம் அவங்க டேப்லட் போறனா கொஞ்சம் எப்பையாவது டிவி ஓடிட்டே இருக்கும் அசந்துருவாங்க நம்ம என்ன தெரிமா செய்ணும் அந்த ரிமோட் அவங்க தூங்கும் போது திருட்டுத்தனமா திருடி வேற சேனல் மாத்தனும் என்ன ஆ கொஞ்சம் வேற கொஞ்சம் அசந்து ஒரு அட்வர்டைஸ்மென்னா ரொம்ப சவுண்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குனு முழிச்சிருவாங்க நா என்ன தெரியுமா பண்ணுவே ரெண்டுக்கு நடுவுல பேசாம ரிமோட்ட வச்சுட்டு பேசாம நா ஏ ரூமு வந்துருவே ஆ பா ரொம்ப க கஷ்டப்பட்டமா இல்ல இ இது இது பண்ணமான்லா தெர்ல
எதோ ஓடிருச்சு அது உண்மதா எதோ ஓடிரு ச்சு எனக்கல்லா எங்க மாமியார் வீட்லயே இருக்க மாட்டாங்க பாத்துக்கங்க எனக்கு தொண இந்த பாட் டியம்மாதே எங்க போவாங்கன்னே தெரியாது எங்க மாமியார் எல்லா அதா பாட்டியம்மா கொஞ்ச கொஞ்ச ஆனா எனக் இந்த பாட்டியம்மா எனக்கு வந்து கொஞ்ச நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்ரோ வெளக்க விடமாட்டாங்க வெளில பாத்தரோ வெளக்குறது கு ட்டி கொடத்துல தண்ணி பக்கத்துலதா தண்ணி புடிக்கணு வெளில அந்த குட்டி கொடத்துல தண்ணிய புடிச்சி‌ புடிச்சி புடிச்சி ஊத்தி குனிஞ்சுக்கிட்டேதா வேல செய்வாங்க நிமிர முடியாது அவங்களால குனிஞ்சுக்கிட்டே போய் புடிச்சிட்டு வந்து குனிஞ்சுக்கிட்டே வெள வெளில உக்காந்து வெளக்கனு நீ போம்மா நீயி நா வெளக்கிக்கிறே அப்டின்ட்டு அவங்கதா வெளக்கில்லா போடுவாங்க பாத்தரத்த ஆனா எங்க மாமியார் ஒண்ணுமே தெரியாது பாத்துக்கங்க அத்த புளி எங்கத்த இருக்கு அப்டின்னா அது தெர்லமா பாட்டிட்ட கேளு அப்டின்தா சொல்லுவாங்க
அவய்ங்கல்லா கடைசி வரைக்கு நல்லா வாழ்ந்திருக்காய்ங்க வாழ்றவிங்க நல்லாதா வாழ்ந்திருக்காய்ங்க
எங் மாமியாரு ஒ ரே ஒரு பொண்ணு போல அவங்களுக்கு அதனால ம் ஆ அவங்க யேன் மாமனாரு வேல பாக்கும் போது அப்பிடியே வந்து இங்கயே வந்து சொல்ட்டு செட்டில் ஆயிட்டாங்க மாமனார் வீட்லயே
ஆ ஆ ஆ அதனால ரொம்ப ஆனா எங்க மச்சா பொண்டாட்டி வந்து ரொம்ப அவங்க வெளியூரு லீவுக்கு தான் வருவாங்கய அவிங்க வறப்ப நம்மள ரெண்டு ரெண்டு நாள் அவங்க கூட இருப்பேன் மூணாது நாள் பேசாம நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தரன் நீங்களான் இங்க இருக்கீங்கல்ல வீட்ட பாத்துக்கோங்க அப்படின்னு தா கெளம்பிருவேன்
உம் உம் ஆனா எங்களுக்கு தாங்க கஷ்டம் எனக்கு எங்க பாப்பா பாக்கதான் கஷ்டம் பா இருக்குங்க எல்லாரும் லீவு வுட்டா ஊருக்கு போறாங்க ங்களா எங்களால எங்கேயுமே போக முடியாது இப்ப எத்துக்குங்க அதே எங்க வீட்டுக்காரர் வீட்டு சைடு யாரயுமே புடிக்காது எங்க பாப்பாக்கு யாரையுமே தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா யாரையுமே சொல்ல மாட்டாவ அடுத்தவங்கள கூட சொல்லுவா சித்தபா சித்த தி னுஞ்சொல்லுவா
ஆஹ் ஆஹ்
வந்து உங்க அப்பா வந்தாங்கப்பா உங்க அப்பா உங்க தம்பி அப்படிதான் சொல்லுவா இவரு கூட திட்டிருக்காரு சொல்ல முடியாது ஏன் தாத்தானு சொல்ல முடியாதோ அப்டின்னு கேப்பாரு அப்பல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னுட்டு போயிருவா சோ அந்த சைடு யார் வழியும் போக முடியாதா இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க அம்மா வீட்டு சைடு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க பாத்துக்கங்க
ஆமா அவளுக்கு அவள் பாத்து பாத்து அதுவே போ ஆஹ்
லிவுவிட்டா எங்கேயும் போக முடியாது அப்ப பாப்பா கேட்கும் எம்மா தியாது பொருக்கி என்னடி பண்ண சொல்ற நீ என்ன உங்க அத்த வீட்டுக்குன் போறியான் கேப்பே அத்தையா யாரத் த்த அப்டின்னுவா ம் அத்த யாரத்த உங்க நாத்தனாருன் சொல்லுங்க
ம் இந்த வட்டோ என்னானு பிள்ளைகள வேர்மணிக்கே உங்க எனக்கு உங்களுக்கு கூடப் பொறந் ந்த பொம்பள புள்ளைங்க கெடையாது எல்லாருமே பசங்கதே ஆனா பெரிம்மா புள்ளைன் ஒருத் ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு நாத்தனாதா இந்தோட்டோ நீ உங்க அத் அத்த வீட்டுக்கு போனாதான்டா உனக்கு அம்மாவோட அருமளா ரொம்ப தெரியுன்டா அப்டின்ஸ் சொல்லிட்டு பிள்ளைகள ரெண்டு பேரையும் ஒரு மூண் நாளைக்கு அத்த வீட்டுக்கு அனிப் பியாச்சு
ம்
போயிட்டு வந்துட்டு எம் புள்ள மடில படுத்துட்டு சொல்லுது இனிமே எந்த சொந்தக் காரி வீட்டுக் எங்காவது என்னைய அனுப்புனின் நெனச்சுக்கோங்களே நீ சோறே எனக்கு போட்டாலும் போடு போடலினாலும் கடு நா ஊங்கிட்டியே இருந்துக்குற ஏன்டா கன்னு விடுஞ்சதும் தெரில தூங்குறதும் தெரியல சோறு போடவும் மாட்டேங்கிறாங்க ஆனா போட்டா ஊட்டி உடுறாங்கே எவ் அது கர்ணுக்கெல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு புடுச்சதா சாப்புடுவோ புடிக்கலன்னா விட்டுருவா பாப் பா மாரிதா நானு பாப்பா ரொம்ப நேரோ ஊட்டுவா சாப்புடுவா டைமிங் அவ்
தங்குறாங்கங்கள்ல அவுங்க ங்க பாப்பாங்க ஆனா எங்க பாப்பா எங் எங்கயுமே போய் தங்க மாட்டா பாத்துக்கங்க
அவ பெரிய பொண்ணு இவக்கு ரொம்ப சின்ன பொண்ணுல
சின்னதுல இருந்தே அப்புடித்தா சின்னதுல இருந்தே நானு இப்ப எங்க அம்மாதா அவ்ளோ வளப் வளப்பாங்க எங்க அம்மாட்டதா நா இங்கே வரேம் போறே வரே ம் எங்க அம்மாட்ட ஒரு நாளிக்கு செரி இவ அம்மாச்சி கிட்ட இருடி அப்டின் சொல்லிட்டு ஒரு நாள்னா பாத்தீங்கின்னா நான் இருப்பேன் அம்மாகிட்ட போய் கத கேட்டு படுத்துக்குருவன் அப்டிலா இப்டிலா சொல்லிட்டு போச்சி குட்டியில சரி நாங்க கதவெல்லா அடச்சிட்டு நாங்க வாட்ல பேசாம படுத்துட்டோம் பாத்துகங்க எங்க அம்மாட்ட கத கேட்டுட்டே இருந்தாலா கிட்டத்தட்ட ஒரு பத்தே முக்காலுக்கு ஃபோன் ப எங்க அம்மாவ போய் கூட்டிட்டு வராங்க எல்லா கதவயும் தெறந்து இவரு ஏ அந்த கொளுசு அத்த மாரி கேக்குது பாரு போய் பாரு அப்டின்றாரு ஏ தூங்கிருப்பாங்க இன்னியாரம் அப் அப்டின்ன ஏய் போய் பாரு நீ மொத அப்டின்றாரு போய் பாக்குறே எங்க அம்மாவு வந்து வந்து நிக்கிறாங்க என்னங்கப்பா அப்டின்னு ட்ரேன் இல்லப்பா அவ தூங்க மாட்றா நா அம்மாட்ட போறேன்னுகிட்டு இருக்கா அப்டி ஒரு நிமிஷம் நகலாதுங்க என்னய விட்டு
ஏம்மா இன்னொருத்த தான் லீவுக்கு போறேன்னு போ போனாங்க நா போயிட்டு வந்துட்டு பாப்பாட்ட போயி கேப்பன் அத்த வீட்டுக்கு போறியா அம்மா சும்மா இரே அம்மா அப்டிம்பா அவ நான் எங்கேயுமே போலமா
ம்
அவங்க எங்கையாவது இப்ப லீவுக்கு இங்க வந்தாங்கன்னா அவிங்க கூட சேந்து விளாடுவேனேத்தவர வீட்டுக்கு போக மாட்டேம்மா ப்லீஸ்மா விட்டுரும்மா என்னைய ஏன்டா அங்க எல்லாமே இருந்துச்சி லடா சீசா இருந்துச்சி நீங்கள் எதிர்பாத்த எல்லாமே இருந்துச் பொடா அப்டினா எல்லா இருக்கு ஆனா இல்ல அப்டிங்கிது என்னடா எல்லா இருக்குங்கிறீங்க இல்லங்கிறீங்க ஆஹா ஆனா நா நெனக்கிற மோது விளாட முடிலமா
ம் அது என்னதே இருந்தாலும் நம்ம வீட்ல மாரி இருக்காதுலிங்களா ம்
ஆனா கொஞ்சம் ஒனக்கென்ன பிள்ளைகல இப்டி விட் டு பாத்தாதா அது நம்ம வீட்டு சூழ்நெலை என்னன்றது அதுக்கு
ம் கண்டிப்பா
ஆ எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரன்ஸு
ம் புரியிது பிளஸ் அவங்கள பத்தியு தெரிஞ்சிக்கிதுங்க பிள்ளைங்க ம்
த அத்த அத்த வன்டாங்க அத்த வன்டாங்க த வன்டாங்கன்னு வைங்க இப்ப அத்த வர்ற டா போட்றியா டா நா வந்தா வந்துட்டு போறாங்க இப்ப என்னாவா அவுங்களுக்கு அப்பிடின்றியா தேர்டு படிக்கிறா அது சொல்துது இப்ப அத்த வந்தா வந்துட்டு போறாங்க பிரதர்ஸ் வந்தா வந்துட்டு போறியான் ப என்ன உங்களுக்கு வர டு நம்ம வீட தேடி வருவாங்கம்மா
ம் எங்க வீட்ல அப்டிதாங்க ஏங் கொழுந்தேன் வீடு எங்க எங்க வீடு தாண்டிதேன் கொழுந்தேன் வீட்டுக்கு போனு எங்க நாத்தனார் வந்தாங்க அப்டின்னா பாத்தீங்கன்னா ஒரு பை அள்ளிட்டு வருவாங்க பாத்துக்கங்க
ம்
ட்டு வருவாங்கு எனக்கு தெரியாது இப்ப வரையும் எனக்கு தெரியாது ஒரு பைய் அள்ளிட்டு போவாங்க மாடில இருந்து பாத்தா எனக்கு அப்டியே தெரியும் பாத்துக்கங்க பிளஸ் எங்க பாட்டி வீடும் பக்கத்துல தா இருக்கும் எங்க பாட்டி வெளில ஒக்காந்தா போறது வரது எல்லாமே தெரியும் பாத்துக்கங்க ஒரு பைய் அள்ளிட்டு போவாங்க அவுங் வீட்ல இருப்பாங்க அவுங்க குடும்பமே வந்து எல்லாருமே அவங்க ஏங் கொழுந்தேன் வீட்ல இருப்பாங்கங்க இருந்துட்டு கெளம்பி மர் மறுடி ரிட்டன் போம் போது வெறும் பைய் சுருட்டி கொண்டு வருவங்க எங்க வீட்டுக்கு வரம்போது
ம்
ஒரு ரெண்டரை வயிசு இருக்குன் வச்சுக்கங்ளேன் ரெண்டர வயிசு மூணு வயிசு இருக் சும்மாதான் வருவாங்க ஒரு பிஸ்கட் கூட வாங்கி வர மாட்டாங்க அந்த பைய் கொண்டு போன பைய சுருட்டி கொண்டு வந்துட்டு என்ன பா நல்லாருக்கியாப்பா அப்டி இப்டின் பா நல்லாருக்கியா போய் ஒனக்கு தாத்தாட்ட பிஸ்கட் வாங்கி குடுத்துறேன் அப்பிடின்னு வாங்க அவுங்கட்ட யாரு கேட் கல நாங்க ஆனா அந்த வார்த்தைய வந்து சொ சொல்லுவாங்க எப்ப வந்தாலும் சொல்லுவாங்க நான் அப்பறம் ஒரு தடவை சொல்லி விட்டேன் இவரு கிட்ட உங்க அக்காவ யாரும் கேட்டாங்களா ஆ இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு அ போய் தாத்தாட்ட குடுத் போறேன்னு எதுக்கு சொல்லிட்டு போறாங்க ஏன் கொண்ட்டு வரும்போது ஒரு பிஸ்கட் குடுத்துட்டு அது இது பண்ணாதுல்ல லாரில ஏறி வருமா அப்படின்னேன்
உ
சின்ன கொழந்தை கிட்ட அப்படி சொன்னா அவளுக்கு எப்படி பா சமா வரும் உங்க மேல ம் அவள் எல்லாமே சி
நானும் கரண்ட்ட கேட்டுட்டு ஏன்டா அத்தை வீட்டுல ஏதும் அத்தை திட்டினாங்களா அடிச்சாங்களா ஏன் இவ்வளோ தூரம் மாறிட்டீங்கடா ன்னா என் என்னமோ போமா
புடிக்கல அதுகளுக்கு ம் ஏதோ சம்திங்
அ இதுக அத்தை வந்தா இங்க இருக்கிற ஜாலி மாரி அவுங்க வீட் லயும் இருப்பாங்க
ஆ ஆ ஆ
அப்டின்னு நெனைச்சிருப்பாங்கே
அங்க போனா ஏதாவது கண்டிஷன் போடுவாங்
ஆமா இத தொடாத அத உடைச்சிருவ எல்லாமே அவுங்க வீட்டுல கொஞ்சம் கண்ணாடியா வச்சிருப்பாங்க ஆ தம்பி இது உடைஞ்சிரும் தோ அவனுக்கு கரண்ணு எதையாவதுன்னா தொட்டு பார்த்து அதை பீல் பாக்கணும்
ஆ அதான் அதான் அதான் ஏதாவது பிள்ளைகள இத செய்யாத அத செய்யாததுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதுவே அவுங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கு என்னா நமக் பாத்தா அத்தை வேற மாதிரி இருக்காங்களே
ஆ ஆ
தெரிலயே
ஆம்மா
அ
தெரில அதுக்கான நாளு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே தா இருப்பே ஒரு நேரோ அத்தனையாவ வரும்போதெல்லா கேப்பே வேணாம்மா வேணாம்மா ம்மே இப்ப யாரு வீட்டுக்குமே போறா ஹன்சி பெரிம்மா வீட்டுக்கு போறியாடானா ம்ஹூம் வேண்டா எதுக்கு போயிட்டு என்ன முன்னி போறேம் போறேன்னு
நம்ம வீட்ல நம்ம பாட்டுல இருப்போ அப்டின்னு
ம்
டைம் முடுஞ்சுருச்சு நா கூப்புடவா நீங்க கூப்புறீங்களா
ம் நீங்க கூப்புடுங்க ம்